ஹலோ
ப்ரோ கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ
ம் சொல்லுங்க ப்ரோ
ஆ அந்த மாரி அந்த ராயப்பேட்டையோ அந்த மாரி ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க அது கிட்டதான் அது சரியா தெல்ல பட் ஆனா அது கிட் ட அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்
அப்டியா ம்ம் அ எத்தனை நாள் ப்ரோ இருந்தீங்க சென்னையில
மூணு நாள் இருக்கணும்
ம்
ஆ நம அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃப்ரெண்டோட இங்க போனேன் அ அவன் வீடு பல்லாவரத் துல இருந்துச்சு அவன் அங்க வேலை பாக்குறான் அங்க பல்லாரத்துல வீடு எடுத்து தங்கிருந்தான்
ம்
அங்க போய் இருந்தேன் பல்லாவாரம் போயிட்டு அங்க இருந்து இது போனோம் அப்படியே இந்த சோழிங்க நல்லூர் சைடு போயிட்டு அவன் அந்த சைடு தான் வேலை பாக்குறான் ஆபீஸ்லாம் காம்ச்சான்
ம்
அப்புறம் மகாபலிபுரம் போனோம் வண்டியிலே அது ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு ஆனா ரோடு சூப்பர இருந்துச்சு அங்க போயிட்டு ஆமா ஆமா மாகாபலிபுரம் போயிட் டு நீங்க போயிருக்கீங்களா மாகாபலிபுரம்
நா போனதுல ப்ரோ நா எங்கயே போ எங்க வீட்டுல போங்க ப்ரோ நா தா ப்ரோ போ மாட்டே
ஆனா மாகபலிபுரோ சூப்ரா இருந்ச்சு
ம் ம்
கர இதே மார்தா இருந்ச்சு கடல் கர இருந்ச்சு அப்றோ அங்க ஏதோ கோயில்லா ஒன்னு இருந்ச்சு இந்த பழங்காலத்து இந்த கல்வெ ட்டு அது இது அதல்லா நறயா இருந்ச்சு ஆ அப்றோ ஒரு அதா அது ரவுண்டா ஒரு கல்லு மாரி பெருசா அப்டிய அது மட்டு விழுக்காம ரொம்ப வருசமா நிக்கிதுன்ற மாரி சொன்னாங்க
ஆமா ப்ரோ
அதுக்கப்றோ அங்கயே ஒரு லைட் ஹவுஸ் மாரி இருந்துச்சு அந்த லைட் டவுஸ் மேல ஏறுனோ அது நல்லா இருந்ச்சு லைப் ஸவுஸ் மேலருந்து அப்டியே பாக்றப் போலன்ச்சு லைட் ஹவுஸ் போய்ருக்கீங்களா மேல லைட் ஹவுஸ்ல எறிருக்கீங்ளா
லைட் ஹவுஸ் போனா அன்னா அங்கயே போனது கெடயாது ம
ம் ஆனா அங்க மெரினா கிட்ட இருக்கீங்ளா
ம்
ஓ ஓ அது எப்டி ஃப்ரீயா எல்லாருமே ஏறலாமா அங்கெல்லா எப்டி மெரினா கிட்ட
ரொம்ப காசு ப்ரோ அது
காசு கட்டுறமாருக்குமா இந்த இதுல கில்லி படத்துல வி ஜய் மேல லைட் ஹவுஸ் ஏறுவங்கல்ல மேல அது வ ந்து எப்டி அங்கருக்கது தானா
ஆமா ப்ரோ ஆமாமாமா
ஓ அது அந்த அ இருக்க லைட்அவுஸ் தா மெரினா பீச்சீக்லா இருக்குற லைட் ஸவுஸ்தா செர் செர் செர்
காசுதா ப்ரோ சென்னை வந்தலே நீ
காசு ஆம எக்குத அதா யாராச்சு அதா தெரிஞ்சவங்க வீட்டு இருத்தனால பிரச்சன இல்ல இல்லன்னா எல்லாமே செலவு அதிகந்தா நாங்க அவங்க வீட்லயே சாப் ட்டுக்குட்டோ அந்த போண்ணு கடசியா போனப்ப அந்த அவ அவங்க மாமா வீட்ல தா தங்கிருந்தா அவங்க வீட்லயே சாப்ப ப்பா எல்லாருமே
ம்
அதலா பெருசா பிரச்சன இல்ல மதியோ மட்டு தா வெளிய சாப்டோ காலையு நைட்டு அவங்க வீட்லயே சாப்ட்டுக்குட்டோ மதியோ சாப்பாடு செலவுனால பெருசுல்ல ஆனா சென்னை வந்துட்டு போறதுக்கே நல்லா செலவாகு சென்னை இப்ப டிரெயின்ல வந்ட்டு போனா பெரிய செலவு கெடையாது மதுர
மதுரயா ப்ரோ
ம் மதுர மதுர வந்திருக்கீங்ளா
ம்
ம் வந்திருக்கீங்களா
இல்ல ப்ரோ நா வந்தது இல்ல மதுர வந்ததில்ல மதுர மீனாட்சி அம்மன் கோயில் வந்துருக்கோ
ஆமா ஆமா சொன்னீங்கள கோயிலுக்கு போயிருந்த கடைசி
ம் ம் ம்
அதே மாரி டிரெயின்ல வந்த முன்னூரூவா நானூறுரூவா ஆகு பஸ்ல வந்து ஆயிரரூவா சென்னைக்கு வந்தம்னா பஸ் கவர்மெண்ட் பஸ்ல வந்தா எழுநூரூவா ஆயிரரூவா ஆகு உக்கான் ட்டுவரதுக்குனா அதுவே இப்ப அறுநூத்தம்பது ரூவா சொல்றாங்க உக்கான்ட்டு வர்றதே நார் எஸ் இ டி சில நார்மல் பஸ்னா ஐநூரூவா எப்டியு ஐநூரூவால கொறஞ்சது ஐநூரூவா இல்ல ஆயிரரூவா ஆயிடு
ம் ம் நீங்க எதனா ஸ்போர்ட்ஸ் எதாச்சு வெளாடுவீங்களா ப்ரோ
ஆ இல்ல நா வெளாட மாட்டே ஏ தம்பிதா வெளாடுவா நீங்க எது வெளாடுவீங்களா
ஆ கிரிக்கெட் ஆடுவே ப்ரோ கிரிக்கெட்டு
ஆ கிரிக்கெட் நானு ஆடுவே அது
ஆடுவனா அப்டி ஆட மாட்டே ஓரளவுக்கு ஆடுவ வாலிபால்லா டிஸ்ட்ரிக்ல ஆட அது ஸ்கூல் டைம்முல ம் இல்ல இல்ல ஸ்கூல்ல காலேஜ்ல போயிருகிறோ டீமா அந்த டீம் எங்க
அப்டியா செர் செர் செர் ஏ தம்பி வந்து ஹ க்கி பிளேயரு அவ வந்து ஸ்டேட் லெவல் தமிழ்நாடு ஸ்டேட் டீம்க்கு ஆடிருக்கா நேஷ் ஷ்னல்சு ஆடிருக்கா
ஓ ஓகே ப்ரோ
அந்த மாரி அவ அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே திருச்சியில காலேஜ் படிச்சா
ம்
அதுக்கடுத்து சென்னையில அண்ணா யுனிவர்சிட்டியில கெடச்சுச்சு அவனுக்கு
ம்
அண்ணா யுனிவசிட்டில கெடச்சி அங்க படிச்சா அண்ணா யுனிவசிட்டில
ம்
அங்கயே உள்ள ஹாஸ்டல்லு எல்லாமே அவனுக்கு கெடச்சிச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டால இது கெடச்சிச்சு அவனுக்கு ஃபீஸ் எல்லா கம்மி பண்ணாங்க அங்கயே அண்ணா யுனிவர்சிட்டில தங்கி படுச்சோ
ம்
அதுக்கப்பறோ இப்போ வன்ட்டு இதுல வேல பாக்குறா ஒரு பேங்க்ல வேல பாக்குறா அது முடுஸ்ட்டு அப்டியே அவனுக்கு அங்க இருந்து அப்டியே ஆ வேல கெடச்சு ஆபீசரா பொயிட்டா அப்டியே
அப்டியா ப்ரோ
ம் ஆ ஸ்போர்ட்ஸ் இருந்தா ஃபீஸ் நெறையா கம்மியாகு வேலைக்கு போற க்குமே உங்களுக்கு நெறையா யூஸ் ஆகு அதல்லா
ம் ம் ம்
ஆ உங்க காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால்லா இருக்கா ப்ரோ இப்போ நீங்க படிக்க கிறதுல்லா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இல்ல நார்மல்தா ஆனா அது வந்து எல்லாருக்கு கெடைக்காது
ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் அவலவா ஆட மாட்டோ வாலிபால் மட்டு கொஞ்சோ நல்லா ஆடுவே ப்ரோ
ஓகே ஓகே புரியுது புரியுது ம் ம்
என்னைய சொன்னா
போன வாரோ அப்டிதா ஆயிட் ஏ தம்பி வந்து பாஸ்கெட் ஃபால்ல நின்னு போயி வெளையாண்ட் ட்டு அதுக் குதிக்கம் போது எதோ கால் மடங்கி ஒரு பத்து நாள் முன்னாடி ஆ ஜவ்வு கிழிஞ்சுருச்சா அதுக்கப்பறோ இப்போ வார வாரோ ஹாஸ்பிட்டலு கூட்டு பொயிட்டு வரே
இல்ல இஞ்சுரி ஆகு ப்ரோ அதுனால அந்த நம்ம கேம்ம விட்டம்னாலை நம்மளோட இது போய்டும் அப்டியே மீண்ட் ண்டு வர்ணு ப்ரோ திருப்பியு வந்து திருப்பியு ஆட்ணு
கட்டு சோ அதுக்கப்பறோ இப்பதா ஒரு மூணு வாரோ நடக்கக் கூடாதுனு சொல்ட்டு டாங்க இன்னைக்குதா வர சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு இன்னு மதியந்தா கூப்ட்டு போணு
ஓ ஓ செ
முன்ன மாரி நடக்
இல்ல ப்ரோ இப்போ எங்க வீட்லெல்லா வந்து விளாடுவோமா ப்ளாக் ஏறுவோ கை பட்ரும் வீட்ல வந்து உருவனா நீ எதுடா வெளாடுவ இப்ப சும்மா எனக்கு எனக் சும்மா சின்ன ஒரு வலி அடியாலே வீட்ல விளையாட்றாங்கன்ற ப்ரோ இப்போ இதெல்லா மார் இருந்தன்னா நீ வெளையாடே போவாத எங்கேயு போவாத அப்டின்வாங்க க்கு நம்ம கேமு ப்ரோ ப்ரோ ஸ்போர்டஸ் ச்சுல நெறைய பேர்க்கு கொஞ்சோ ஒர்க் கெட்சுது ப்ரோ எங்க எங்க ஊர்லெல்லா ஒரு அண்ணாக்கே ரெண்டு அண்ணாக்குலா ஸ்போர்ட்ஸ் மன்வே ஒர்க் கெடச்சுது இப்ப ஒரு ஆஃபீஸில ஒர்க் பண்ணுக்குறாங்க ஃபினான்ஸ்
ஆ ஸ்போர்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு வேல கெடைக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்குறவுங்களா நெறையா பேர் ரொம்ப மதிப்பாங்க இந்த மாரி வீட்ல தா இப்டி சொல்வாங்க அடிப்பட் ரு அது இதுன்னு ஆனா வெளிலெல்லா போனா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கோன் சொன்னா நல்லா மரியாதையாவு
ம் ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ
நம்ம காலேஜ்லயு ம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவுங்களுக் க்குமே இப்ப படிக்கிறவளுக்கு மரியாத இருக்குமா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு மரியாத
ஆமா ப்ரோ எங்க எங்க காலேஜுலே எங்க மேம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ஸு இப்போ நாங்க வந்து லேட்டா போவோ இந்த மாரி ரூட்டு கீட்டுன்னு சொல்லி நாங்க லேட்டா போவோ எங்களுக்குனு ஒரு ட்ரெயின் ப்ரோ அந்த தட் அத எங்களுக்குன்னு ஒரு ட்ரெயின் டைமு நாங்க எல்லா எல்லா பே எங்க ரூட்ல வரவுங்க எல்லா ஒன்னா வந்து அப்டியே கொஞ்சோ அட்டகாசோ இதெல்லா பண்ணிட்டு அப்டி வருவாங்க அதே டைம் ஆய்டு ப்ரோ ஒவ்வொரு நாள் நா போய்டுவே இந்த திங்கள் வெள்ளி மட்டு கண்டிப்பா வர்ணு கண்டிப்பா கண்டிப்பா ரூட்ல வரணு
ம் ம் புரியுது புரியுது
ரூட்ல வந்து வந்து இருக்கணும் பரோ மிச்சி டைம்ல நா போய்டுவே எங்க மேம் வந் த்து நா வீட்ட வந்த அப்பதா அப்ப பரவால்ல விஷ்ணு ஸ்பேட் நா வந்து வாலிஃபால் ஆயிடுவேல டிபார்ட் இப்ப டிபார்ட்மெண்ட் மேட்ச் நடக்கு காலேஜ்லே அதுல எங் எங்க டிபார்ட்மெண்ட் த்து நடக்கு ப்ரோ
ஓகே
செரி எங்க டிபார்ட்மெண்ட்ல ஆட்றா விஷ்ணு ஆட்றானே எங்க இது மேம் என்ன எதுவுமே கேக்காது ஆனா ஏ கூட வர எ பிரெண்ட்டெல்லா திட்டுவாங்க ஆனா என்ன மட்டு திட் ட்ட மாட்டாங்க இப்ப அவுங்க கூட இருந்தன்னா என்னயு சும்மா திட்ற மாரி திட்டுவாங்க இப்ப நாம மட்டு தனியா என்னடா பண்றனா இப்ப என்னடா பண்றா விஷ்ணு க்ளாஸ்க்கு போடா விஷ்ணுன்றுவாங்க அவ்ளோதா ம் ம்
புரியுது புரியுது
அவ்ள்தா ப்ரோ மேம் ஜாலியா பேசுவாங்க ப்ரோ
உங்க ஊர்ல இருந்து ட்ரெயின் அந்த மாரி டே நீங்க டேரெக்டா ட்ரெயின் இருக்கா இப்ப சென்னை வரைக் உள்ள வரத்து குறிக்கு
ம் கரெட்டாச்சே ஏர்னாலு பீச்சு இக்குது வந்து இறங்கும் ப்ரோ சேபீபாக்கத்துல எறங்கிடுவே பஸ்ட்டு ஓ இப்போ வந்து சேப்பாக்கோ தாண்டி வரதுல்ல இப்ப சென்னை சென்ட்ரல் வன்ட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் புட்ச்சு
இல்ல அது காலேஜுக்கு ட்ரெயின் காலேஜ்கிட்ட போய்டு இங் உங்க வீட்டு கிட்ட வருமா அது வரைக்கு வருமா
இருக்கு ப்ரோ ஒரே பஸ்
பஸ் மாறி வரணு ஆ செரி செரி அப்ப நீங்க கிட்டது சென்னை தா ஆனா நீங்க கிராமோன்ற மாரி சொன்னீங்க
நா இப்போ உள்ள இருக்குறது ஒரு கிராமம் ப்ரோ ஒரு இருவது ஒரு இருவது நிம்ஷோ ட்ரவலிங் பண்ணா நாங்க சென்னை உள்ள இருந்துருவோ
ஆ இருவது நிம்ஷத்துலயே சென்னைக்குள்ள வந்துருவீங்க பரவாயில்லையே அப்ப ஆனா ரொம்ப பெருசா கிராமம் மார் இருக்காதுல்ல உங்க ஊரு அப்ப
ம் கிராம மாரி இருக்காது ஆனா விவசாயோ எல்லாமே இருக்கு கெணறு விவசாம் இப் கிராமத்துல என்னவோ அதுதா மார் இருக்கு ப்ரோ
என்ன ஊர் அது
எங்கள்து வந்து பெரியபாளையோ தெரியுமா
பெரியபாளையோ சொன்னீங்க ஆமா அதுகிட்டயா
ஆமா ப்ரோ அதா
அதா உங்க ஊரு செரி செரி ஓகே ஓகே செரி செரி சேரி
நீங்க அங்க மதுரையில என்ன ப்ரோ ஃபேமஸு பரோட்டா ஃபேமஸு நாங்க புரோட்டா ப்ரோ மதுரையில நாங்க வந்து சாப் சாப்டோ ப்ரோ பரோட்டா ஓரு கடையில
ம் ம்
எல்லா பரோட்டா தா பேமஸு பரோட்டாதா பேமஸுன்னாங்க அங்க காரமு இல்ல ஒன்னுமே இல்ல ப்ரோ அந்த கடையில ஒரு நைட் ஒரு பதினொன்றர மணி இருக்கும் ப்ரோ
அப்புடியா நீங்க தெர்லா அதா ஒரு கடைய பொறுத்து மாறு சில நேரோ ஆ மதுரையில இருந்து புரோட்டா எந்நேரமு காலையில இருந்தே புரோட்டா இருக்கு இப்ப சென்னைல எல்லாக் ங்க புரோட்டா புரோட்டா கல்லு எப்பயுமே இருக்கும் கல்லு கால்ல இருந்து எல்லா பெரும்பாலும் எல்லா கடையிலயு கால்லா இருந்து நைட் வரை புரோட்டா இருக்கும்
ஆ காரமாவே இல்ல ப்ரோ ஒரு
ஆ ஆனா கார சாரமா தா இருக்கும் இங்க சால்னாவே மூன் நாலு சால்னா தா குடுப்பானுங்க எல்லாமே காரமாதா இருக்கும் மேபி தெர்ல நீங்க சில கடையில இந்த தேங்கா எல்லா போட்டு
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ஒரு மாறியா இருந்தது ப்ரோ
அது நல்லா இருக்காது ஆ ஆனா நறைய கடையில காரமான சால்னாதா ஊத்துவாங்க நல்லா க கலரே ரெட்க்கலர்ல தா இருக்கு ஊத்தற சால்
அது வெறும் தவறானது எல்லா இல்ல ப்ரோ இங்க வந்து ஒரு ஏதோ ஊத்துனா ப்ரோ ஏதோ ஏதோ சாப்ட ப்ரோ அன்னைக்கி
ஆ நிறைய நல்ல கடை இருக் நறைய கடை நல்ல கடை இருக்கு எல்லா ஏரியாலயுமே ஒரு மூன் நாலு நல்ல கடை இருக்கும் ஒவ்வொரு ஏரியாக்கு முனுங ஒவ்வொரு ஏரியாக்கும் போனினாலு சிம்மக்கல் போனா அங்க ஒரு நாலு கடை இருக்கும் பெரியார் போனா அங்க நாலு கடை இருக்கும் இந்த மாறி தெற்கு வாசலு கீழ வாசல் எங்க போனாலுமே ஒரு நாலு கடை இருக்கும்
ம்
அங்க எல்லாமே பரோட்டா நல்லா இருக்கும் அதே மாறி றி பரோட்டா கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா தா ரொம்ப பேமஸ் இங்க இல்ல உங்க ஊர்ல சைட் எல்லா கொத்து புரோ உம் ஆமா பரோட்டா இல் எப்பமே இது எந்நேரமு பரோட்டா போட்டுக்கிட்டே தா இருப்பாங்க மதியனாலும் சரி நைட்னாலும் சரி பரோட்டா இருந்து கிட்டே இருக்கு நைட் டு ஒரு மணி னா
உம்
அது இங்க கொஞ்சோ ஃபேமஸ்சு இன்னொன்னு புரட்டா சைடிஸ்சு சைட்டிஷ் எல்லா இப்ப அங்கிட்டுலா நாங்க வந்து ஆர்டர் பண்ணப்போ ரொம்ப ரேட்டு கூட இருன்சிகோ சென்னைல்லா எல்லாமே எங்க ஊர்ல பாத்துட்டு எல்லா ரொம்ப எங்க ஊர்ல்லா இப்ப சிக்கன் ரைஸ்ல்லா ஆர்டர் பண்றம்னா சிக் கன்ல என்னா சொன்னாலுமே நூற்ரூபா நூத்தி இருவது ரூபாகுள்ள தா வரும் சிக்கன் பெப்பர் சிக்கனு அந்த சிக் கனு எது சொன்னாலுமே நூற் ரூவா வரும் நூத்தி இருவது ரூவா தா வரும் அங்கல்லா இரநூற் ரூவா இருநூத்தி அம்பது ரூபா சொல்றாங்க எது என்னா சைடிஸ் ஆர்டர் பண்ணாலு. இரநூற் ரூவா நூத்தம்பது ரூவா அந்த மாறி இருக்கு அதை பாக்கும் போது ரொம்பவுமே அதிகமா இருக்க மாறி இருன்ச்சு அப்பறோ ஒரு இன்னொரு ஒரு பிரியாணி போனோ அந்த கடையில நறைய பிரியாணி குடுத்
நைட் பிரியாணி போயிருங்கீங்ளா ப்ரோ நைட்ல ஒரு மணிக்கா
அ இல்ல ப்ரோ நைட்டு போலையே நைட் நைட்டு டீ குடிக்கதா போனோ
ப்ரோ
புளியந்தோப்புலயா சேர் சேர் சரி ஆ
நைட் ஓர் அங்க வந்து பேமஸே நைட்டு ஒரு மணிதா
எக்மோருக்கு பக்கமா அது எப்டி மண்ணடி கிட்டதானே இருக்கு
சென் சென்டரல்க்கா அப்டி வரணு
ஆ ஆ சரி சரி சரி ஆ ஓக்கே
சூப்பரா இருக்கும் ப்ரோ அங்க பே இப்ப எல்லா நார்மலா பிரியாணி இருக்க மாறிதா இருக்கும்